ஆ வணக்
வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க இப்போ நம்ம எத பத்தி பேஷ்லா அப்டின்னா அ இந்த தொழில்நுட்பம் அ வளர்ந்தத பத்தி பேசலா அ இப்ப வந்து அ முன்னாடி காலத்துலல்லா பாத்தீங்க அப்டின்னா இந்த தொழில்நுட்ப வசதி இருக் கண் கண்டிப்பா வந்து ரொம்ப கம்மியா இருந்தது அப்டின்னு தா சொல்லலா அதாவது அ ஓ ஒ வீட்டுக்கு ஒ ஒருத்தர் வீட்டுல வந்து ஏதாச்சு அந்த லேண்ட்லைன் ஃபோன் இருந்தாலே அதுசெய்யோ அப்டின்னு சொல்லலா அந்த அளவுக்கு வந்து எதாச்சு வந்து ஒருத்தவங்க வெளியூர்ல இருக்கறவங்களுக் கிட்ட நம்ம பேசுனு அப்டின்னா ஒரு தந்தி மூலமா தா பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தா இந்த லேண்ட்லைன் அ ஃபோன் வந்துச்சு அதுக்கப்புறோ அதுல எதாச்சு ஊருக்கு ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும் அது மூலியமா வந்து கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புற வந்துதா இ இப்போ அந்த பட்டன் ஃபோன்ஸ்லாமே வந்தது அதுக்கப்புற அத பயன்படுத்தி நெறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புற காலம் மாற மாற அ இந்த நெட்வர்க்ல்லா வந்து ரொம்ப பெருசா வளர்ந்து இப்போ வந்து ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அப்டிங்குற ஒரு விஷய வந்துருக்கு அதுக்கப்புறோ இந்த அ நம்ம அந்த டச் ஃபோன் அந்த தொடுதிரை அப்டிங்கிற ஒரு விஷய நம்மளுக்கு வந்து கெடச்சது அந்த தொலைபேசி பயன்படுத்தி இப்ப வந்து வெளிநாட் ல இருந்தா கூட வந்து நம்ம இங்க இருந்தே ஒரு வீடியோ கால் மூலியமா பேசலா அ நம்ம வந்து ஃபோன் பண்ணியு அந்த வாட் செயலி மூலோ நம்ம ஃபோன் பண்ணியு பேசலா நம்மகிட்ட அதே கண்ட்ரி கோட நம்பர் இருக்கணு அவசிய இல்ல இவ்ளோ விஷயங்கள் வந்து இருக்கு அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு தொழில்நுட்பம் வந்து மாறிடுச்சு அப்டின்னு சொல்லா முன்னாடில்லா வந்து வேலை கூட எப்டி இருந்தது அப்டின்னா நம்ப வேல அப்டின்னா அந்த எடத்துக்கு போயிட்டு வேல பாக்கணு அந்த எடத்துல போயிட்டு தெரிஞ்சுக்கணும் அதெல்லா சீனியர் அவுங்க கிட்ட போயிட்டு எல்லா வேலைகளு தெரிஞ்சுக்கணு அதுக்கப்புற தா நம்ம வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு அவுங்ககிட்ட முடிச்சுட்டு அப்புற வந்து நம்ம அதுல வேல செ ய்யற மாரி இருக்கு ஆனா இப்போ இந்த தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு அப்புற எப்டி இருக்கு அப்டின்னா எல்லாமே நம்ம ஆன்லைன்லயே ட்ரைனிங் முடிக்கிற மாரி அதாவது ட்ரெயினிங் வீடியோ அவுங்க ஏற்கனவே எடுத்து வச்சுருவாங்க அத வந்து நம்ம பாத்து கத்துக்கணு அதுல இருந்து அப்பறோ அதுக்கப்புற நம்மளுக்கு வந்து ஹ கம்ஃபர்டபுளா இருந்தது அப்டின்னா நம்ம வீட்டுல இருந்தே வேல பாக்கலா அந்த மாரி ஆப்ஷனும இருக்கு இல்லன்னா வந்து நம்ம அ வீட்டு்ல இருந்து இல்லன்னா அங்க கம்பெனி வார்த்துக்கு ஒரு தடவ கம்பெனி ஆ போயிட்டு அங்க போயு அ வேல பாக்கலா இல்ல எனக்கு ஃபுல்லா கம்பெனி வ நேர்லயே வர சொன்னாங்க கூட நம்ம அங்கேயு போயி அ பாக்கலா இவ்ளோ வசதிகள் வந்து இப்ப வந்துருச்சு அப்டின்னு சொல்லா இத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
ம் கண்டிப்பா நீங்க நெறைய விஷயங்கள் அத பத்தி நீங்களே பேசிட்டீங்கன்னு நெனக்கிற நெறைய அழகா சொன்னீங்க நா என்ன சொல்ல விரும்புறேன்னா வந்துட்டு நீங்க சொன்ன மாரிதா ஸ்டார்ட் டிங்ள வந்துட்டு அந்த பட்டன் ஃபோன்லா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோ அந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடில்லா அதுக்கப்புறமா தானே நம்ம டச்ஸ்கிரீன் ஃபோனு அதெல்லா வர ஆரம்பிச்சது அதுக் கப்றம் அ நெறைய தான் அட்வா டேஜ்ஸ்சு இருக்கு டிஸ் அட்வான்டேஜஸு இருக்கு அப்டின்னு சொல்லலா நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு க்கு அப்டின்னு சொல்லா இங்க இருந்துட்டு ஒரு கால் பண்றது அதுக்கும் வந்துட்டு ஒரு நெட் கனெக்ஷன் இருந்தாவே போதும் நம்ம வந்துட்டு தேவையில்லாம காசு செலவு பண்ண வேண்டாம் அப்டின்ற ஒரு ஆ விஷயம் இருக்கு ஏன்னா முன்னாடியெல்லா ஒரு ஐ எஸ் டி கால் பண்ணனு ஒரு எஸ் டி டி கால் பண்ணுனாவே கொஞ்சோ காசு அதிகமாகு இன்னு ஐ எஸ் டி கால்லாம் பண்ணனும்னா ஒரு நிமிஷத்துக் கே இருவது ரூபா ஆ ரெண்டு நிமிஷம்னா வந்துட்டு ஆ அவ்ளோ காசு ஆகு அப்டின்ற மாரி ரொம்ப காசு செலவு பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆ சூழ்நிலை இருந்துச்சி அப்டின்னு நெனைக்கிறே அப்ப ஐ எஸ் டி கால் பண்ணும்னா பட் இப்ப எல்லா வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக்லயே வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ம் வா வாட்ஸ்அப் பண்ற ஒரு ஆ நமக்கு அந்த ஒரு அ ம் அது இருந்தாவே நமக்கு போதும் ஜஸ்ட் அதுல வந்துட்டு அவுங்களோட நம்பர் குடுத்துருந்தாவே அவுங்களுக்கு அதுல ஒரு அக்கவுண்ட் இருந்தாவே நம்ம ஒரு வீடியோ காலோ இல்லன்னா வாய்ஸ் காலோ அந்த மாதிரி வந்து பேசிக்கறது அந்த மாரி ரொம்ப வச வசதிகள் ஜாஸ்தி ஆயிடுச்சி அப்டின்னு நெனைக்கிறேன் ரொம்ப ஒரு செலவு பண்ண வேண்டா பட் இருந்தாலு வந்து நமக்கு ஒரு நெட் கனெக்க்ஷன் அப்டின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப டெவலப் ஆயிட்டே வரதுனால முன்னாடி ஃபோர் ஜி இருந்துச்சி இந்த ஃபைவ் ஜி வந்ததுனால இன்னு நெட் கனெக்க்ஷன் ஸ்பீடு வந்துட்டு ரொம்ப அதி அதிகம் ஆனதுனால ரொம்ப வசதியா இருக்கு அப்டின்னு சொல்லலா இப்போ வயசானவங்கள்லா இங்க இருக் ப்பாங்க அவங்களோட பசங்கள வந்துட்டு ஃபாரின்கு படிக்க ஆ அனுப்பிருப்பாங்க முன்னாடிலா வந்துட்டு அவுங்க கூட கான்டாக்ட் பண்ணி பேசனும்னாவே ஆ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நானே வந்துட்டு சின்ன கொழ சின்ன பொண்ணா இருந்தப்போ வந்து எங்க அப்பா வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரீல இருந்தாங்க நா அவுங்ககிட்ட நம்ம ஆ பேசுறதுக்கு வாய்ப்பே கெடைக்காது ஆக்சுவலா பாத்தா வந்துட்டு அவுங்க வெறும் போஸ்ட் கார்ட்ஸ் தா அனுப்பிட்டு இருந்தாங்க லெட்டர் எழுதி எழுதி அனுப்புவாங்க அங்க இருந்து ஃபோட்டோஸ் வந்துட்டு ஒரு ஆ கொரியர் பண்ணி அந்த மாதிரி போஸ்ட்ல அனுப்பி விடுவாங்க அதெல்லா நாங்க பண்டல் பண்டலா அப்டியே எடுத்து வெச்சி ஞாபகார்த்தமா இருக்கட்டு அப்டின்னு சொல்லிட்டு அப்டி வெச்சிருந்தோ எங்களுக்கு அப்பா ஃபோன் பண்ணணு அப்டின்னாவே ஒரு டூ த்ரீ மந்த்ஸா இருந்தாங்க அவுங்க கால் பண்ணணு அப்டின்னாவே எங்க ஸ்ட்ரீட் ட்ல ஒரு மளிக கட இருக்கு அந்த கடைக்கு ஒரே ஒரு ஃபோன் இருக்கு எல்லாருக்குமே அங்கதா கால் வரு அந்த ஃபோனுக்கு தா கால் வரும் அதுவும் சண்டே ஈவ்னிங் இந்த டைம்க்கு கால் பண்றோ அப்டின்னு சொல் ட்டு ஒரு லெட்டர் எழுதிருவாங்க சோ நாங்க போய் அங்க நின்னுபோ மூணு பேரு நின்னுட்டு இருப்போ அப்போ கால் வந்த ஒடனே ஆள் ஆளுக்கு ஒரு ஒ அதுவு ரொம்ப நேரோ பேச முடியாது ஏன்னா ரொம்ப காசு செலவாகு அப்டின்றதுக்காக ஆளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷோ பேசுற மாதிரி பேசிட்டு வெச்சிட்டு வந்துருவோ அந்த மாதிரி அந்த மாதிரி காலக்கட்டம்லாம் போயி இப்ப வந்துட்டு ஒரு இருவது வருஷோ இருவத்தஞ்சி வருஷத்துக்கு அப்பறம் பாத் பாத்தோ வந்தா டோட்டலாவே எல்லாமே மாறிடுச்சி ஒரு ஃபோன்லயே வந்துட்டு நம்ம வீடியோ கால் பண்ணி அவுங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் தெரிஞ்சுக்கற மாரி ஆ ஆயிடுச்சி இப்போ வந்துட்டு இன்னு அட்வான்ஸ்ட்டா என்ன பண்றாங்கன்னா நறைய பேர் வந்துட்டு இப்ப ஃபாரின் கண்ட்ரியில போய் அங்க இருந்துகிட்டு அங்க ஆ டெய்லி லைப் ரொட்டீன்ன அந்த மாதிரி வந்துட்டு வீடியோ எடுத்து போட்றது அவுங்க எந்த எடத்துல இருக்காங்க அவுங்க வீடு எப்புடி இருக்கு அப்டின்றதெல்லாம் தூங்குறதுல இருந்து எந்திரிக்கிறதுல இருந்து என்ன சாப்புட்றாங்க ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒரு வீடியோவா ஆ கலெக்டிவா எடுத்து அத வந்துட்டு தினமுமே போஸ்ட் பண்ற நறைய பேர் நம்ம பாத்துருக்கோ ஒரு வீடியோஸ்ஸா போஸ்ட் பண்றாங்க அத வந்துட்டு அவுங்க அவுங்களோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஊர்ல இருந்துட்டு அந்த வீடியோஸ்ஸா பாத்து கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க இல்லையா அந்த மாரி மாதிரி வந்து நறைய விஷயங்கள் நடக்குது அப்டின்னு நெனைக் க்ற ஒரு அவங்களோட பசங்க வந்துட்டு அங்க எதா அச்சீவ்மென்ட் பண்ணிட்டாலோ அத வந்துட்டு நேரடியா லைவா வந்துட்டு நமக்கு இங்க காட்ற மாதிரி வசதிகள்லா நறையா விஷயங்கள் வந்துருச்சு அந்த மாதிரி வந்துட்டு நறையா அட்வான்ஸ்டா போயிட்டே இருக்கு இப்ப கிளாஸஸ் நீங்க சொன்னா மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்குறாங்க நறைய கிளாஸஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு நறைய விஷயங்கள் இப்ப நம்ம கத்துக்கணு அப்டின்னு நனச்சா ஆம் ஆன்லைன்லே வந்துட்டு நம்ம கத்துக்கலா ஆல்ரெடி அப்லோடட் அப்லோட் பண்ணி வச்சுருக்கறாங்க சோ அதுலயே வந்துட்டு நம்ம கிளாஸஸு வீட்ல இந்தே கத்துக்கலா அது இல்லாம சர்டிஃபிகேஷனு அது க்கு அவுங்ளே குடுத்துட்றாங்க அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் போய்ட்டுருக்கு அப்டின்னு சொல்லாம் அதுக்கப்பறோ வந்துட்டு இப்போ எக்ஸாம்ஸ் கூட ஆன்லைன்லே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப எதா ஒரு எக்ஸாம் வந்துட்டு நம்ம வேற ஊருக்கு போய் எழுதணு அந்த மாதிரி ஒரு சூழ்நெலை நமக்கு இல்லன்னா நம்ம ஆன்லைன்லே எக்ஸாம் எழுதலா அந்த மாதிரியு நெறைய வந்துருச்சு அந்த மாறி நெறைய விஷயங்கள் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கு பட் நெகட்டிவாவு இப்போ முன்னாடில்லா வந்து அந்த மார்ஃபிங் வந்து அந்த மாறி ஃபேஸ மட்டு எடுத்துட்டு வேற ஒருத்தர் ஒடம்புல வந்துட்டு ஒரு வேற ஒருத்தர் ஃபேஸ போட்டு இந்த மாதிரி பண்றதெல்லா வந்துட்டு நமக்கு அப்பரவட்டமா தெரிஞ்சிரு எதோ பண்ணிருக்காங்க நம்ம இந்த கிராஃபிக்ஸ் மாறி யூஸ் பண்ணி எதோ பண்ணிரு காங்கன்றது வந்துட்டு நமக்கு தெரியு பட் இப்ப வந்துட்டு இப்ப இருக்கற டெக்னாலஜியில வந்து அந்த வீடியோ பாத்தா நம்மளால கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது அது ரியலா இல்ல வந்து அத அவங்க எதா ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த வீடியோ கிரியேட் பண்ணிருக்காங்களா அப்டின்றது ரொம்ப ரியலா வந்துருச்சு இது இப்டியே போச்சுன்னா வந்துட்டு எங்க போகுன்னே தெரியலியே அப்டின்ற ஒரு பயம்மோ வந்துருச்சு அப்டின்னு நெனைக்கிற என்ன பொறுத்த வரைக்கு எனக்கு அப்டிதா தோணுது என் ஒரு இப்பெல்லா நம்ம வீடியோஸ் பாக்கறோன்லா சின்ன சின்ன வீடியோஸ் அந்த கொழந்தைகள வச்சிட்டு அதே பேஸ் சற மாதிரி வீடியோஸ்ல்லா அது ரொம்ப சிரிப்பாவு இருக்கு ரொம்ப நல்லாவு இருக்கு பட் இருந்தாலு வந்து ஒரு சின்ன குழந்தைய வச்சு இந்த மாதிரி அதுவு வந்து ஏ ஏ வச்சுதா பண்றாங்க அந்த மா த்திரியோ வீடியோஸ் எல்லா போட்றாங்க நெறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தர் பண்ணாத விஷயத்த பண்ணா மாதிரி வந்துட்டு ஒரு வீடியோஸ் கிரியேட் பண்ணி நெறைய இப்போ வந்து ஆ எல்லாரையு நம்ப வைக்கணுன்றதுக்காக அந்த மாறி வீடியோஸ்லா கிரியேட் பண்ணி போட்றாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில வந்துட்டு ஒரு பாசிட்டிவ்வான ஒரு இதுல வந்துட்டு எல்லாரு அத டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தா நமக்கு நல்லது ஆ அப்டின்னு சொல்ட்டு நா நெனைக்கிற ஆ நீங்க சொல்லுங்க
அ ரொம்பவே சரியா எல்லாமே அழகா சொன்னீங்க நீங்க சொல்ல சொன்னது எல்லாமே வந்து நூத்துக்கு நூறு ஒரு உண்மையான ஒரு விஷ்யோ அப்டின்னு சொல்லா எந்த அளவுக்கு நம்ம சரியா பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது அப்டின்னுதா சொல்லா இப்ப வந்து நம்ளுக்கு அந்த தொழில் நுட்பத்திலே நல்ல ஒரு விஷயல்லா பாத்தீங்க அப்டின்னா இந்த நம்ம அ கைல காசு வச்சிருக்கணு அப்டிங்கற ஒரு அவசியோ இல்ல இப்ப அந்த ஜி பே ஃபோன் பே அப்டிங்கற ஒரு விஷ்யோ வந்துருக்கு நம்ம வந்து எங்க போனாலு இப்போ எல்லா கடையிலியு வந்து ஒரு பழ கடைல கூட வந்து ஸ்கேனர் இருக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி டக்குனு இது பண்ணிக்கலா இதனால வந்து நம்மளுக்கு பண திருட ஆவறதோ அந்த மாரிலா இல்ல இது ஒரு பக்கோ இருந்தாலு ஒரு வசதி இருந்தாலு அத யூஸ் பண்ணி இந்த சைபர் அட்டாக்லா என்ன பண்றாங்க அப்டின்னா நம்ளோட பாஸ்வேர்ட்ஸ் தெரிஞ்சுகிட்டு ஓ டி பி நம்பர் கேட்டு படிச்சவங்க உஷாரா இருப்பாங்க படிக்காதவங்க அத யூஸ் பண்றாங்க எதோ அந்த ஜி பே ஃபோன் பே யூஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க அப்டின்னு போது அதெல்லா யூஸ் பண்ணும் போது அது வந்து எப்டிலாம் வந்து ஏமாத்தி திருட்னமோ இந்த மாறி பேங்க்ல இருந்து கால் பண்றோம் அப்டி இப்டின்னு சொல்லி ஏமாத்தில்லாம் திருடுறாங்க அதுமே வந்து ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்டின்னு சொல்லாம் அதுல நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்கு அப்டின் சொன்னா அதுக்கப்பறம் வந்து இப்போ ஷாப்பிங்லாம் வந்து பாத்தீங்க அப்டின்னா ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நெறைய நம்மளுக்கு ஆ நெறைய பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்துருச்சு அது எல்லாமே வந் நம் இப்ப வாங்க முடியாத பொருள் கூட நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிற ஒரு அ விஷயோ இருக்கு அதெல்லாமே வந்து ஒரு வரவேற்க கூடிய ஒரு விஷயம் அப்டின்னு சொல்லாம் ஆனா அதுலயுமே வந்து நெறையா ஸ்கேம் நடக்குது ஃபிராட் நடக்குது நம்மளோட மணிய வாங்கிக்கிட்டு அ இல்ல இந்த பொருளுக்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு பொருள வக்கிறது இந்த மாறியும் பண்ணிட்டுதான் இருக்காங்க அதனாலதான் வந்து நெறைய ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் இருக்கு அதை தேடி போறாங்க இப்போ வந்து அ நெறைய அந்த அ சோசியல் மீடியா பேஜ்ல அதுக்கப்பறம் அந்த பிளாட்ஃபார்ம்லலாம் பார்த்திங்க அப்டின்னா அதுலியும் அவங்க சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பொருட்களாக இருக்கட்டும் துணிகலா இருக்கட்டும் எல்லாமே பண்றாங்க அவுங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரே வார்த்தையில கேஷ் ஆன் டெலிவரி கடையாது அப்டின்னு சொல்லிடுறாங்க அவுங்க வந்து நம்புற மாதிரி இல்லன்னோனே மக்கள் வந்து சரி நம்ம பணம் வந்து குடுத் துருவோம் எப்டியும் வந்துர போது பொருள் அப்டின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அது வந்து ஃபேக்கான ஒரு ஐடியில கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வந்து அவுங்க வந்து அந்த தொழில்நுட் ப்பத்த தப்பா பயன்படுத்துறாங்க அப்டிங்கற மாதிரி தெரிய வருது அதுலயே நல்லாவே தெரிய வருது இந்த மாரி வந்து நறைய விஷயங்கள் வந்து நம்ப ஆ பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு பக்கம் ஏற்க வேண்டிய ஒரு விஷியோ இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து இந்த மாரி ஆ விஷயங்கல்லாம் இருக்கு அப்டின்னு சொல்லாம் நறைய விஷயங்கள் வந்து இது இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம பயன்படுத்துறத பொறுத்துதான் வந்து இந்த தொழில்நுட்பம் வந்து நம்ம அ சரியா நம் ப கையில இருக்கு நம்ப நம்ப நம்ப வாழ்க்கையில வந்து அது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்டின்னு நான் நனைக்கிறேன் இவ்ளோ நேரோ உங்க கூட பேசினதுல்லாம் அழகா இந்த தொழில்நுட்பம் பத்தி அழகா பேசுனீங்க மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்
கண்டிப்பா நன்றி வணக்கம்